ஆஹ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க கேக்குது ஹலோ ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்
ஆ நம்ம ரெசிபி தானே பேசிட் இருந்தோ
ஆமா ஆமா ரெசிப்பிஸ் வந்துச்சு
ம் அதா பா நா வந்து இந்த சண்டே உள்ள இந்த மாரி பிரியாணி பண்ணுவா ஆனா ஒரு
ஓகே ஓகே
நா வந்து சிக்ஸ்டி அந்த ரெசிபி
ஆ சொல்லுங்க மேம்
நல்லா இருக்கு
ஓகே
அம்
ம்
வாஷ் பண்ணி வந்து ஊத்தி அப்படிய ஊற வச்ச தனியா கொஞ்ச
ஆமா கேர்டு ஒரு ஆஃப் நாள் ஊற வைக்கணு ம்
ம் அதனால தே ற்றுமே
லெமன் லெமன் போட மாட்டீங்களா அதுல கேர்டு போட் த்துடு ஆ கேர்டு போட்டு லெமன் போட மாட்டீங்களான்றா ஹலோ இல்ல கேர்டு கேர்டு போட்டுட்டு லெமன் லெமன்
பா
இல்ல இல்ல கேக்குதா உளுக் கேர்டு கேர்டு போட்டு லெமன் லெமன் லெமன்
அக் அ கேக்குதுதா
ஆ கேக்குது கேடு போட்டு லெமன் போட மாட்டீங்களன்றா
அ அ அ லெமன் லெமன் வந்து அதுக்குப்பறம் லாஸ்ட்டா போடு மசாலா பண்ணுபோது
ம்
அதுல அ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவே அது தண்ணிய எடுத்துப்பே அதுல வந்து மசாலா மசாலா வந்து ஆட் பண்றதுக்காக ஒரு எக்கு ஒரு எஃக்க ஒடச்சி ஊத்தி ட்ரு அதுக்கப்பறம் அது கூட ஒரு டூ ஸ்பூன் லைட்டா தயிர் போட்டுக்கிட் ட்டு அதுக்கப்பறமா வந்து இந்த சிக்ஸ்டி பே மசாலா இருக்கும்ல பேக்கெட்ல அது வந்து அத அத அதப் போட்டுப்பே அதுக்கப்பறம் வந்து இந்த தனியா மசாலான் சொல்லுவாங்க அதுக்கப்பறம் வந்து கரம் அ கரம் மசாலா சொல்லுவாங்க அது வந்து கொஞ்ச கொஞ்ச ஒரு ஒரு அ சிக்கனுக்கு ஏத்த மாரி ஒரு டூஸ் டூ ஸ்பூன் இல்லனா ஒரு ஒன் ஸ்பூன் அந்த மாரி அந்த மாரி போட்டுப்பே அதுக்கப் அப்பறம் கொஞ்ச மஞ்சள் போட்டுப்பே ஒரு த்ரீப் பிஞ்ச் அந்த மாரி ஒரு மஞ்சள் போட்டு தாங் அதுக்கப்பற பாத்தீங்கனா சால்ட் வந்து அப்டிய கொஞ்ச எவ்ளவு அ அந்த அளவுக்கு ஏன்னா வந்து ஆல்ரெடி மசாலா போட்டதுனால அதலயுமே வந்து சால்ட் ட்டு ஆல்ரெடி இருக்கு நமக்கு அதிகமா உப்பு போட்டா அது நல்லாருக்காது அதனால கொஞ்ச சால்ட் வந்து பாத்து போட்டுப்பே இன்கேஸ் வந்து ச அப்பிடின்னா தயிர் கொஞ்சோ லைட்டா ஆட் பண்ணிப்பே கூட
ஓ கர்டு
ஆ க்கடு ஆட் பண்ணிப்பே அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா லெமன் வந்து இப்ப இது கூடயே வந்து லைட்டா புழிஞ்சிட்டுட்டு ஆ நா வந்து அதுக்கு அப் அப்புறோ முன்னாடியே வந்து இஞ்சிடி பூண்டு அப்புறோ வந்து ஒரு ஒரு பச்ச மிளகா போட்டு வச்சிருப்பா பேஸ்டுமா த்திரி அதா எடுத்துட்டு வந்து இந்தஇந்த மசாலா கூட திரும்பி போட்டு நல்லா அது தண்ணி நம்ம அவ்ளோ விடக்கூடாது மேபி வேணா ஒரு த்ரீட்ராப் அந்த மாரி விட்டுக்கலா
ஆமா ஆமா தண்ணி ரொம்ப உடரு ஏன்னா அந்த க சிக்கன்லே கொஞ்சோ திஞ்சிருக்கு ஓட்டலிட்டா
நமக்கு அந்த கலர் மட்டு வேணுன்னா லைட்டா கேஷ்சிரிமிளகாதூள் போட்டுக்கலா அதுக்கப்புறோ இல்லன்னா அ அ சில்லி அது போட்டுக்கலா அதுக்கப்புறோ இல இல்ல இன்னு கொஞ்சோ கலர்னஸ் வேணு அப்பின்னா அந்த கேசரி படவுரு இருக்குல்ல அது கொஞ்சோ லைட்டா போட்டுக்கலா அதுக்கப்புற வந்து முக்கியமாவந்து மூணு பொருள் அது மறந்துட்டே அந்த அரிசி மாவுருக்குல்ல அது அது கொஞ்சோ இது போட்டா வச்சுக்கலா ஒரும மொறு மொறுன்னு இருக்கு நம்ம சாப்ப
ஆ மொறு மொறு கொஞ்ச இதா இருக்கு ஆமா ஆமா
அந்த அரிசிமாவு போட்டுப்பே அதுக்கப் புறோ வந்து இந்த சோழ மாவு சொல்லாங்க கான்ஃபிலார் அது அது கொஞ்சோ ம் கான்ஃபிளார் கொஞ்சோ அது
அது கொஞ்சோ போட்டா கொஞ்சோ உள்ள கொஞ்சோ சாஃப்டா இருக்கு
சாஃப்டா இருக்கு பஜ்ஜி மாவு போட்ட நம்ம இப்ப கடையல்லா வாங்கி சாப்புடுவோல்லா
ஆமா
அந்த மாரி டேஸ்ட் குடுக்கு அதனாலே ஒரு த்ரீ ஸ்பூனுும் பஜ்ஜு மாவு போட்டுப்பே கூட அது போட்டோனா அ ஆமா அந்த ஸ்மெல்லு அப்டி கடையில வாங்கற மாரியே இருக்கு ஓ ஏன்னா ஒரு நாள் நாங்க கடையில பாத்தோ அதுமே அவுங்க யூஸ் பண்ணாங்க பிலந்து கூட இந்த பஜ்ஜி மாவும் போட்டுக்க இந்த பஜ்ஜு மாவ போட்டுட்டு அப்பறம் உ இந்த மாச மசாலலா மசாலாலா கலந்துட்டு அப்பறமா நம் ஊற வச்சுருந்தோல சிக்கன் தயிர் கூட அந்த சிக்கன எடுத் இத இதுல போட்டு அப்பறமா நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்ச நேர அப்டியே கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்டின்னு வச்சுருன்னு இதுவே நமக்கு நெறையா டைம் இருந்துச்சு வைங்களே இந்த சிக்கன் எல்லா கொஞ்ச நைப் எடுத்து கொஞ்ச கொஞ்ச கீறி விட்டுக்கலா கீறி விட்டு அதுக்கப்பறமா தயிர்ல ஊற வச்சு அப்பறம் மசாலால போட்டு ஊற வைக்கலா அந்த மாரி இது பண்ணோம்னா இன்னு கொஞ்ச நல்லா எறங்கு அந்த கார அதெல்லாமே
ஒ சிக்கன் உள்ள ப்ராப் அப்பறம் ரொம்ப நேர ஊறும் போது எறங்கனா தா அந்த டேஸ்ட் இருக்கு
ஆமா அந்த டேஸ்ட் அப்பதா இருக்கு நமக்கு அந்த மாரி தனியா ஊற வச்சுட்டு இது எல்லாத்தையு விட்டு இப்ப நமக்கு பெரிய வேல என்னன்னா அம் கேஸ்ல வந்து பேன் வச்சுட்டு இந்த எண்ணெய ஊ திட்டு ஏ ஸ்லிம்ல வச்சிருணு நம் நம்ம வந்து ரொம்ப ஐல வச்சோம்னா ரொம்ப தீஞ்சுரும் ஒரு மாரி பஸ்ட் போட்ட உனே செஞ்சிரு அந்த மாரி நெறைய டைம் நா பல்ப் வாங்கிருக்கே இந்த மாரி பண்ணி நெறைய அப்டியே போட்ட உனே ஒண்ணு தின்
உம்
நா பண்ணே அது நம்ம ஏதாவது தவறு பண்ணனா அதுல இருந்து திருத்தி போ இல்லைங்ளா அந்த மாதிரி தா அந்த மாரி நெறய டைம் பண்ணி அதுக்கப்றோ தா இப்ப நா ப்ராப்ரா என்ன வந்து நம்ம பஸ்ட்ல இருந்தே தீ வைக்கு போதே கொஞ்சோ நம்ம நல்லா மிடில்ல வச்சிடணு மிடில்ல வச்சுட்டு அந்த மிடில்லயே நம்ம வந்து அப்டியே கொஞ்சோ கொஞ்சோமா எல்லா சிக்கனையு உள்ள எண்ணயில போட்டுட்டு அந்த கொஞ்சோ போட்ட ஒனே திருப்பாம கொஞ்ச நேரோ ஒரு அஞ்சு நிமிஷோ இருந்துட்டு அதுக்கப்றோ திருப்பணு திருப்புனாதா அந்த இதெல்லா ஆமா உம் ஒரு மாரி தி திரிஞ்சு போற மாரி இருக்கு போட்ட ஒடனே ஒடனே கரண்டி விட்டு கரண்டி விட்டு கழரிட்டு இருந்தா அதுக்கப்றமா கொஞ்ச நேரோ கழுச்சு அத இது பண்ண ஒனே அப்றோ கொஞ்சோ ப்ராப்பராக நல்லா வேகனும்னா நமக்கு அந்த சிக்கனு நல்லா வேகு அதுக்கப்றோ நல்லா கிறிஷ்ப் பிரியாவு இருக்கு அந்த மாரி பண்ணிட்டு அதுக்கப்றமா என்ன பண்ணுவோ அதுக்கு பண்றதுக்குன்ட்டு அது ஒரு விதம் பண்ணுவோம் நாங்க இப்ப வெங்காயோ எல்லா இது பண்ணுவோல நம்ம அந்த மாதிரி ரவுண்டு ரவுண்டா ரவுண்டு ரவுண்டா கட் பண்ணிட்டு அதுக்கப்றோ லெமன் இதெல்லா வச் அதுக்கப்புறோ அத அப்டியே நல்லா நாங்கதா சாப்ட போறோ அத ஆனா இரு
ம்
அப்றோ சென்ஞ்சு அழகா சர்வ் பண்ணி நம்மளே சாப்பிடும்போது அது ஒரு இதுவாக இருக்கு
ஏங்க நம்மள சவ் பண் அப்றோ இன்னு நெறய பேர்லா இருக்காங்க அத ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போடுறது ஆ அது இப்ப புதுசா இன்ஸ்டன்ட் வேற வந்துருச்சா இதுக்காக ஒரு பத்து நிமிஷோ அத டெக்கரேட் பண்ணி அது அவ் இதுல காமடி என்னனா அது நோட்டிபிகேஷன் வேர வருது
ஆமா ஆமா இன்ஸ்டன்டு போட்ருக்காங்கன்ட்டு
ஆ வந்துகிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேர் போறானுங்க எதுக்கு தா போறானுங்கன் தெர்ல
நெறைய இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ம்
பண்ணி வேர
ஆமா ஆமா அதுமே ஒரு ஒரு ஜாலிதாப்பா இந்த மாரி இன்னிக்கு இது பண்ண அது பண்ண அது சாப்பிட்டே அப்பிடின்றத தாச்சுன்னா நானுமே அந்த மாரில்லா பண்ணுவே அந்த வேலையெல்லா
ஓகே ஓகே அது வந்து ஒரு அளவுக்கு போறல்ல ஒரு நாளைக்கு பத்து போஸ்ட்
ஆனா பத்துல்லா அதெல்லா போடறா அதுவு இருக்காங்க அந்த மாரி எனக்கு அந்த மாரிலா இருக்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பத்துல்லா போடக்கூடாது ஒன்னு ஒன்னு ரெண்டு இது கூ இது கூட போலா
ஆமா வரவ நானே போட்டிருக்கே ஒண்ணு ரெண் ஒரு நாளைக்கு எப்பாயாச்சு வெள்ள போம்போது எதாச்சு ச்சி எடுத்து போறது இந்த ட்ரெண்ட்ஸு டிரஸ் எடுக்க போம்போது ட்ரெண்ட்ஸ் எல்லா மேக்ஸ்டு போ போது சும்மா அப்பிடியே அது நார்மலா போறது ஒ ஒரு நாளைக்கு சாப்புறதே ஒரு பத்து பாஞ்சி எடுத்து போட்டு அத வேற லைக் போடாட்டீ ஏ லைக் போல
ம் ம் ம்
அது மாரிலா இருக்கானாங்க நெறைய பேர்
அதெல்லா கொஞ்சோ ரொம்ப ஒ எனக்கே இரிட்டேட் ஆ நா எப்பிடின்னா அவ்ளோ இன்ஸ்டன்ட் வந்துன்னா டக்கு டக்கு டக்கு டக்கு நான அப்பிடியே தட்டி வுட்டறது அது என்னன்னு கூட பாக்குறது அது என்னன்னு கூட பாக்குறது இல்ல என்னடா இவ்ளோ இன்ஸ்டன்ட் வந்து குமுஞ்சி போயிருக்கேன்ட்டு அப்பிடியே தட்டிவுடுறது
ஆமா அது புதுசா இந்த ஸ்நாப் சாட்டு இக்குவல்லா கொண்டு வணு போனு எல்லாரு ஸ்னாப் யூஸ் பண் ண்றாங்க ல்ல இப்ப இது கொண்டு வண்ட்டா இதுல எல்லாரு யூஸ்
அதே அதேதா பா அது அது முடுக்கணு அப்பிடிங்கதுக்காகவே துல இந்து அதனோட யூசர்ல்லா இப்ப இங்க வந்துருவாங்க அந்த மாதிரி அது இல்லாம நா அந்த ம் ஆமா அதுவு அந்த மாரியாச்சு இதுவு அந்த மாரி ச் அவுளுக்கு
ம்
நா அதனால வந்து இந்த அதுக்குள்ள போயிட்டு ஸ்னாப்க்குள்ள போயிட்டு அதெல்லா போட்டுட்டு இருக்கணு அப்பிடின்தெல்லா போடவே மாட்டே ஆனா அதுல கூட வெறித்தனமான யூசர்ல்லா இருந்தாங்க ஸ்னாப் யூசர்னு சொல்ட்டு
ஆமா ஆமா கண்டிப்பா இருக்காங்க அதுயு ஸ்னாப்ல்லா எவ்ளோ போடுவாங்க நீயா
ஆமா ஆமா அதுல வேற ஏதோ ஸ்ட்ரைக்கு அது இது ஏததோ சொல்லுவாங்க அது எனமோ நம்ப முடியாது
பச்ச
ஹலோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்
சரிங்ளாப்பா ம்
அங்க எப்டி கிளைமேட் எப்டி இருக்கு உங்களுக்கு
ஆ இங்க வந்துட்டு ஆனா இங்க வந்து ஏதோ மழை வர மாரியே இருந்துச்சு பா இப்ப வந்து எதோ வந்து மழையா
அம்மா
ஆனா மார்னிங்ல ஆனா தெரிஞ்சுது எங்கேயோ ஒரு எடத்துல மழ பெயுது அப்டின்ற மாரி தெரிஞ்சுது ஆனா மார்னிங்ல வெயில் இல்ல
ம்
தடம் மாரி கிட்டே நியூஸ்
ஆனா திருச்சி எல்லா பயங்கிர மழையா
ம் இப்பயுமே பேஞ்சுட்டு இருக்கா
ஆமா பேயுந்தான் சொன்னாங்க திருச்சில டெய்லி ஈவ்னிங் ஆன பெய்து அப்டின்னு ரொம்ப சொன்ன மாரி ஈவ்னிங் ஆனா இன்னை கூட ஃப்ரெண்டு மசேஜ் பண்ணிருந்தாம் மழடா ஈவ்னிங்லேந்து மழடா அஞ்சு ஆறு மணில இருந்து மழடா உட மாட்டிக்கிது டா அப்டின்னு
ம் ம் ம்
மழ காலத்துல பேயிர மாரி டெய்லி ஈவ்னிங் ஆனா பெய்து நாள் அஞ்சு நாளா
ப்ப கூட வரல இந்த ஜூன்லயே இந்த மாரி ஆரமுச்சுருச்சுல்ல
ஆமா இப்பதா சொல்லிருக்காங்ளே அதாவுது இந்த வாட்டி மழ தமிழ்நாட்டுல வந்து மழ காலத்துல வந்து தமிழ்நாடுன்ல சின் இன்டியா புல்லாவே நினைக்கிறே மழ காலத்துல வந்து உங்களுக் இது வந்து பெருசா மழ பெய்யாது வெயில் தா அடிக் கும் இந்தவாட்டி கிளைமேட் இப்டிதா இருக் இருக்குன்ற மாரி அலோன்ஸ்மெண்ட் குடுத்து நாங்க ஒரு பதினஞ்சு இருவது நாளைக்கு முன்னாடி
இந்த மாரி டைம்ல தா ஸ்டாட் ஆவும் தீபாவளி டைம்லதா ஸ்டாட் ஆவு
ஆமா தீபாவளி டைம்ல தா ஸ்டாட் ஆவு
ம் இப்ப என்னானா இப்போ வந்து நமக்கு ஜூன்லயே ஸ்டாட் ஆயிருச்சு இதுக்குள்ளே
ஆமா அதுவரையிலு இன்னு எவ்ளோ மழ எத்தன நாள் பேய போதோன்னு தெரில
ப்பா இந்த மாரி இந்த வெயில் ஆனா தாங்கவே முடில ரொம்ப வந்து அதிகமா இருக்க ஆனா வெயில்
ஆமா பயங்கர ஹீட்டு அப்
ரொம்ப ஈட் இப்ப நீங்க ரூம் ஸ்ரூம்ஸ்குல்ல இருந்தா கூட பேன் போட்டீங்கன்னா அப்டி ஹீட்டா வரு பேனு
ஆமா ஹீட்டா நீங்க வந்து டாப் ப்லோர்ல இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்ட கொஞ்ச கீழ இருந்தீங்கனா உங்களுக்கு கூலிங்கா இருக்கு
ஆமா டாப் ப்ளோர்லா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப நாங்களே வந்து இப்ப எங்க வீட்டு போர்ட்டிக்கோள்ளதா வந்து படுத்துப்போ எல்லாருமே ரூம்லலா யாரு படுக்கிறதே இல்ல ரொம்ப ஒரு மாரி ஹீட்டா இருக்கு ம் அது இந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு
பாண்டிச்சேரிப்
ம் ஆமா மழ வந்தா கூட அன்னைக் கூட வந்தாப் கொஞ்ச நேர ஒரு ஒரு ஹாஃப்னவர் வருதே ஒரு டூ இயர்ஸ்கு முன்னாடி அப்டிதா ஒரு ஆஃப் ஆனார் வந்துச்சு அதுக்கப்பறம் அப்டியே ஸ்டாப் ஆயிருச்சு அவ்வளதா அதுக்கப்
இங்க சென்னையிலல எல்லா வந்துச்சுன்னா விடாது மழ பேய ஆம்பிச்சா பேஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லாடி பேய்யவே பேய்யாது
ப்பா
ஆமா
சேரிப்பா நெக்ஸ்ட் கால் பண்ணட்டுங்களா பிரிய இருந்தா கூட சொல்லுங்க ஆ நெக்ஸ்ட்
ஒ
அ
ஓகே பண்ணுங்க பண்ணுங்க ஃப்ரீதா பண்ணுங்க ஓகே